லுங்கப்பா
பேசிட்டே பேசிட்டே இப்ப அடுத்தது எனக்கு வந்து இந்த கொழம்பு எப்டி வெக்கற்து அந்த போட்டி எப்டி கிளீன் பண்றதுன் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அதுக்கப்பறோ அத எப்டி குழம்பு வக்கிறதுன்னு தா சொல்லணு
போட்டிய கடேல இருந்து வாங்கி வந்தருனு
ம்
வாங்கி வந்துட்டு பெரிய பாத்திரோ ஒன்னு எடுத்துக்கணு
ம்
எடுத்துட்டு அத ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லா அலசிட்டு தா குடுக்குறாங்க இப்பலா மோஸ்லி அதத் உள்ள இருக்கறத கொட்டிக்கிணு பாத்தரத்துல
ம்
பாத்தரத்துல கொட்டிட்டு இப்பல்லா அஞ்சி ஆறு அந்த கொடல் தா இருக்கு அதுக்கு மேல இல்ல ஒரு தொடப்ப குச்சி ஆஃப் தொடப்ப குச்சிய எடுத்துக்கிட்டு அந்த போட்டி உள்ள கொடல் இருக்கு பாத்தீங்களா அந்த மொனைல வச்சி ஃபுல்லா இழுக்கணு அ அந்த போட்டிய ஃபுல்லா தொடப்ப குச்சில இழுத்துட்டு அந்த மொனைக்கு வந்துரு தொடப்ப குச்சி அந்த கார்னருக்கு வந்தது அந்த கார்னர்ல அந்த போ இந்த போட்டியுடைய ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர்ல வந்துரு அப்டியே அந்த கார்னர்ல அந்த தொடுப்ப குச்சிய வுட்டுட்டு போட்டிய கைல புடிச்சிட்டு திருப்புனா திரும்பிடு திரும்பி திரும்பிட்டு அப்டியே இன்னொரு பாத்திரத்துல திருப்பந்தெல்லா தனியா போட்டுட்டு ஆ அலசனுனா உள்ள ஒரு மாரி மாவு மாரி அ வெள்ள வெள்ளயா இருக்கு அதெல்லா கரி க்ளீன் பண்ணிட்டு இது வந்து சுத்தண்ணீல போட்டு எடுத்துறாங்க எல்லாரு அந்த ம்ம மேல இருக்கு போட்டிய எடுத்துட்டா அந்த மேல ஒரு மாரி அ சொர சொரன்னு இருக்கு பாத்தீங்களா அது மொத்தோ வழிக்குன்னு போயிடு அந்த மாரி பண்ணக்க கூடாது அது தா நம்ம ஒடம்புக்கு ஹெல்து அத நல்லா இ வெள்ளையாகிற போட்டிய நா என்ன பண்ண போது அது உங்கள ஒண்ணு பண்ணாது நல்லா கிளீன் பண்ணிட்டு அ சுத்தண்ணீர்லா போடக்கூடாது நல்லா தண்ணிய எல்லா ஆ நல்லா புழிஞ்சு எடுக்கணு புழியணு இல்ல அது இல்லனா தண்ணி அப்டியே இருக்கு நல்லா புழிஞ்சிட்டு வடிகட்டி இருந்தா வடிகட்டிட்டு கொஞ்ச நேரோ வுட்டு வடிகட்டிட்டு கொஞ்சோ தண்ணில ஒரு டம்ள தண்ணீர் ஒரு டம்ள தண்ணியே போது அதுலயே தண்ணி இருக்கு அது நீங்க எப்டி புழிஞ்சாலு தண்ணி வந்துரு ஒரு டம்ள தண்ணீல கொஞ்ச மஞ்ச தூள போட்டு குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டணு நாலு விசில வுட்டுட்டு எடுத் அய தொறந்து பாத்தோம்னா அதெல்லா அப்டியே சுரு அப்டியே சுருங்கி நம்போ குக்கர் ஃபுல்லா போட்ருப்போ கொஞ்சூண் இப்டிதா ஆயிருக்கு அப்போ தண்ணில்லா வந்திருக்கு திருப்பி அந்த தண்ணிய மறுபடியு ஓபன் பண்ணிட்டு தண்ணி எல்லா எடுத்து ஒரு பாத்ரத்துல ஊத்திட்டு இத கத்தியோ அரியாமனையோ வச்சு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணு ப்ப அம்மாலா கல்லப்பருப்பு கத்திரிக்கா போட்டு செய்வாங்க இப்ப அந்த மாரிலா செஞ்சா பசங்க சாப்ட மாட்டேன்றாங்க வெங்காய தக்காளி போட்டு ஆ வதக்கிட்டு அ கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வெச்சிருக்க போட்டிய போட்டு மொளகாத்தூளு ஆ மஞ்சத்தூளு எல்லா போட்டு பெரட் ட்டிட்டு கொஞ் நல்லா கொதிக்கு அந்த வாசன ஆ தண்ணிலா சுருண்ட இந்த இருக்குற தண்ணிய எட்த்து ஊத்திட்லா அதுல சுண் சுண்டுன பெறகு அ கறிவேப்பில கொத்தமல்லி போட்டு வதக்கிட்லா அப்டி அ முறுகலா வேணுனா நம்ம சிக்கன் பெரட்ற மாரி பெரட்டிக்கலா பெரட்னா தா பசங்க நல்லா போட்டி வெச்சு ஸ்பூன் போட்டு குடுத்தா நல்லா சாப்பிட்றாங்கோ
சிக்கன் பெரட்ற மாதிரினா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு பெரட்டணுமா
அந்த மாரி இல்லப்பா சிக்கன்னு தொக்கு பண்ணுவீங்கல்ல
ஆமா
அந்த மாரி கொழம்பா இல்லாத தொக்கா பண்ணுவீங்கல்ல அந்த மாரி ஆ ஆ அந்த அந்த மாதிரி மசாலாலா பெரட்னா நல்லா இருக்காது ஆ இருக்கு ஓ நம்பளுக்கு இந்த மாதிரி போட் வந்து கொஞ்சோ இதுவா சாப்ட்டாதா நல்லா இருக்கு ஃப்ரையா சாப்ட்டாலா நல்லா இருக்காது
சேரி சேரிப்பா அப்பறோ வெங்காய தக்காளி போட்டு நம்ம சிக்கன எப்டி பண்றோமோ அத் தே மாதிரி இத அரிஞ்சத போட்டு பண்ணிட்ணு
நம்ம ஒரு இட்லி தோசைக் கூட தொட்டுன் சாப்புடுவோ சாப்புடுங்க பசங்க இல்லேனா ஈவினிங்கில் இல்ல ஆ ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பவுல்ல போட்டு குடுத்தாலு சாப்ட்டுடுங்க நம்ப அந்த மாதிரி ஃப்ரை ஃப்ரை பண்ணலா ஆனா நா இது வந்து ட்ரை பண்ணதில்ல எக் மோஸ்ட்லி கத்திரிக்கா அ கல்லப்பருப்ப போட்டு செஞ்சமுனா காலைல அப் பலா வெச்சிடுவாங்க பாருங்க தீபாவளி பொங்கலுக்குலா ரெண்டு வேலையு வெச்சு ஊத்துவாங்க அது கரெக்டா இருக்கு எல்லாருக்கு இப்பலா யாரு அத ஒரு வேலைக்கு மேல சாப்ட மாட்டேன்ட்றாங்களே அதனால இப்டி பண்ணாதா காலி பண்றாங்க இவ்ங்க அதனால இப்டிதா பண்ணி குடுக்குறது இவ்ங்களுக்கு
சேரி சேரிப்பா அப்ப போட்டி பாத்து வாங்கணுன்றீங்ளா இப்போ நம்ப கடைல பாத்தா ஒரு நேர பாத்தா அந்த பட்டி வந்து வெள்ளையா இருக்கு இன்னொரு நேர பாத்தா கொஞ்ச க ஒரு மாரி கலர் வந்து பழுப்பு கலரா இருக்
அத் வெள்ளையா இருக்கிறது வந்து புதுசு புதுசு அ மீன் வந்து சின்ன ஆடு நம்ப கொடலு தான அது போட்டின்றது கொடலு நம்ப கொடலு ஆ கொழந்தைங்க கொடல் சுத் சுத்தமா இருக்கு நம்ப பெரியவ்ங்க கொடலெல்லா ந நம்ப கண்டதெல்லா சாப்பிட்டு உள்ள அழுக்கா இருக்குல்ல அதுதா அந்த கருப்பு கலர்ல அது வந்து பெரிய ஆடுவொடைய குடலா இருக்கு ஆ அத்னால அது கொஞ்சோ கலர் மாறி இருக்கு இதெல்லாம் குட்டி குட்டி ஆ டுங்க நல்லா பச்ச பச்சேன்னு அந்த சாப் பச்சையா ஃபில்ல மட்டும் சாப்ட் ட்டு வளர்தா ஆடுங்கள்லு கொடலு வந்து வெள்ளையா இருக்கு அது வந்து எல்லாத்தையு சாப்படுறது இப்பதா எல்லா பேப்பரு கீப்பர்ரு எல்லா சாப்படுறதுங்களே அந்த மாரி இருக்குது அந்த மாரி மோஸ்லி வே வாங்க வேணா இந்த பிளாக்கா இருக்குற மாரியுந்தா இந்த ஒய் ஒயிட்டா இருக்குறத வாங்குனா அந்த மேல இருக்குறதையு சேத்து சாப்ட்டாதா நம்ம வா வயித்துல இருக்குற புண்ணுக்கெல்லா நல்லது ஆ அந்த அது சுத்தணில போட்டு அத மொத்தோ அது சுத்தணில போட்டதுமே வந்துரு அது எல்லாமே பெரால் எடுக்குற மாரி எடுத்தீங்கன்னா மொத் தமே போயிடு அப்போ வெறு தோல் மட்டுந்தா வரு அந்த தோல சாப்டறதும் உங்களுக்கு டேஸ்ட்டும் வராது போட்டி சாப்ட்ற ஃபீலே வராது அந்த தோலோடு போட்டு சாப் அப்ப தா போட்டி சாப்ட்ற ஃபீல் இருக்கும் போட்டி மாரியே இருக்கு
ஆனா அந்த மேல இருக்க அந்த தோலோட என்னா ஒரு மாரி ஸ்மெல்லு வரும்ல ஒரு மாரி போட்
அதெல்லா வா கழுவணு மஞ்சத்தூள் போட்டு கழுவுதுலதா இருக்குது ஒரு ஆறு ஏழு வாட்டி தண்ணியே ஊத்தி ஊத்தி ஊத்தி அலசணு அலசுனா தா போவு அதோடு சாப்ட்டா தா நல்லது ஒடம்புக்கு நீங்க எதெல்லா ஒன்னா சஸ் பண்ணி பாருங்க அதோட சாப்ட்டா தா ஒடம்புக்கு நல்லது அதுதான் உடம்பல வயித்துல இருக்குற புண்ண ஆத்து அத எடுத்துட்டு சாப்பர்றது வேஸ்ட்டு அதுக்கு நீங்க சாப்பிடாதே இருந்திர்லா
இல்ல நானு பசங்களுக்கு வெறும் க மட்டன் மட்டும் தா வாங்கி குடுப் பே வேற எதுவுமே நா செஞ்சது கெடையாது இத எல்லாரு சொல்றாங்க இத வாங்கி் குடுங்க இத வாங்கி செஞ்சு குடுங்க சேரி நீங்க எல்லா செய்வீங்களே அத்னால உங்க கேக்லா அப்பறோ ஹாட்டு மாறி ஒண்ணு தொங்குதே அது பேரு என்ன
எதுப்பா
ஆட்டு மாரி தொங்க விட்டு வச்சிருக்காங்கல்ல கடைல எல்லா
அது வந்து நுரையீரல் லங்ஸ் அது உள்ள தண்ணி ஊத்தி வச்சிர் ப்பாங்கோ அத நீங்க ஒண்ணு ஆமா தண்ணி அவ்வளோ பெருசா பெருசா தானே இருக்குது நம்ம உள்ளங்கைய விட பெருசா இருக்கு
ஆமா
ஆ பிங்க் கலர்ல இருக்குறது தான சொல்றீங்க ஆ அது வந்து லங்ஸு அதுவு நல்லா ஆனா என்னா சொல்றது அதுவும் நல்லாதா இருக்கு ஆ ஒண்ணு வாய்ன்னு வந்து அது மேல வந்து ஒரு லைட்டான ஸ்கின்னு ஒன்னு மூடின்னு இருக்கு நம்ம எப்டி சொல்றதுன்னா ஒரு பேப்பர் மாதி ஒட்டின்னு இருக்கு
அத நம்போ அப்படியே அது கைய்ல பிக்கும்போது அது ஒரு ஓரத்துல எங்கன்னா கைய வச்சு நெகத்த வச்சு பிச்சிங்கன்னா வந்துரு அது மேல இருக்குற அப்படியே லைட்டா முட்டைய உரிக்கும் போது உள்ள ஒரு தோல் வரும் பாத் ங்களா மெது உவா அந்த மாரி இருக்கு அத பச்சயாவே உரிச்சிட்டு அதையு நல்லா அலசிட்டு அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி தா பா அது நீங்க ஒன்னு வாய்னு வந்தீங்கன்னா உங்க மூணு பேருக்கு கு தாராளந்தா அது அ வாயிங்டு வந்துட்டு அதயு குக்கர்ல ஒரு நாலு விசிலு வுடுங்க விட்டுட்டு வெங்காயோ தக்காளி போட்டு இதயு அது மாரி பண்ணுங்களே செமையா இருக்கு அதுவு அது வந்து வேக வைக்குறதெல்லா குக் குக்கர்ல தா போட்ணு ஏனா ரொம்ப நேரோ வெந்துரு நச்சுக்க நச்சுக்க நச்சுக்குணு இல்லைன்னா நீங்க சாதாமா வேக வச்சீங்கன்னா குக்கர்ல போட் டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்கு நல்லா இருக்கு பசங்களுக்கெல்லா குடுக்கலா இங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அது பக்கலாம் போ அது வெல கம்மி
ம்
ஆ நாப்பரூவா அம்பரூவா வித்ருந்தா இப்போ எழுவது ரூவா எண்பது ரூவா சொல்றா போல்து இப்போ நூற் ரூபா கூட சொல்லட்டுமே ஆனா கால் கிலோ கதிக்கு மேல தா வரும் நம்ளுக்கு சி மட்டனு காலு கிலோக்கு நூறு ரூபாய் கெடைக்றதே பெரிய விஷ்யோ இல்ல வாயின்டு வந்து ஒன்னு செஞ்சிட்டோம்னா ஆ ஒரு ஒரு வேல ரெண்டு வேல த சாப்புட்லா நல்லா ரொம்ப நல்லது அது அதுவு தா அதா சுவரொட்டியு வாயின்டு வந்து அ பசங்களுக்கு அப்டியே பூ அ சின்ன சின்னதா வேக வச்சு சின் சின்தா கட் பண்ணி அ வெங்காயோ போட்டு அப்டியே போட்டு பெப்பர் போட்டு குடுக்லா சுவரொட்டி ரொம்ப நல்லது இப்பதா அது ரொம்ப டிமாண்ட் ஆயி போச்சு எரநூற்ரூவா முன்னுற்ரூவா குடுத்தா கூட கெடைக்க மாட்டேங்து
எங்க கெடைக்கவே மாட்டேங்குதே போய் கேட்டா ஒன்னு இருக்கிறதே பெரிய விஷ்யமா இருக்கு காலைல வரணு காலைல வரணுன்றானுங்க காலைல வந்தாலு இன்னு சீக்கிரோ வரணு இல்ல நேத்தே வந்து சொல்ட்டு போணுன்றானுங்க க போய் அது கூடயே பட்த்துகுணு போலது வே வெட்ற ஆடு கூடே பட்த்து எத்துனு வந்தா தா கெடைக்கும் போலே இருக்கு
நீங்க ரெகுலரா வாங்குற கடையில சொல்லிட்டு வரணு
சொல்லிட்டா போச்சு இந்த ஞாயித்திக்கெழம செஞ்சிட்டா போச்சு செஞ்சுருவோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல செஞ்சு பாத்துட்டா போச்சு
செய்ங்க செய்ங்க நல்லா சமச்சு அ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ட குட்த்து பசங்கள லீவ்ல என்ஜாய் பண்ண வைங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இவ்ளோ சொல்லி குடுத்துருகீங்கல்ல நன்றிகள் பல உங்களுக் கு செரிப்பா நீ இவ்ளோ நாளா எனக்கு சொன்னது ரொம்ப தேங்க்ஸு செரி செஞ்சேனா கண்டிப்பா எத்துன்னு வரே ஃபஸ்ட் டெஸ்டிங்கே நீங்க தா உங்கள டெஸ்ட் பண்ட்டு தா நாங்க சாவ்டுவோ நாங்க சாவ்டுவோ
இ இ நேத்து நீங்க குத்த ஊறுகாவோ டெஸ்ட் பண்ண உங்க அண்ணனுக்கு தா குத்தே இன்னைக்கி அப்பா இந்தாப்பா டெஸ்ட் பண்ணுப்பா டெஸ்ட்டிங் நீதான்ப்பா அனே சிரிச்சுக்குனே
சேரி செரிப்பா செகண்ட் லைன் வருது நா பேசிட்டு வரே
ஆ சரிப்பா